வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே
அப்பறோ என்ன பண்ணீட்டு இருக்கீங்க நா ஷாப்பிங் போலான் யோசிச்சே செரி ஓகே ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது ஷாப்பிங் போயிருப்பீங்கல்ல சரி அத பத்தி உங்களோட அனுபவத்த சொன்னீங்கன்னா அந்த மாரி நம்ம போலாமேன்னு நெனச்சே
நா இப்பதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் போயிட்டு வந்தே ஆனா இப்ப வந்து ஷாப் ஷாப்பிங் போறதெல்லா அந்த பா போயிட்டு வந்த அப்டியே சல்லையா இருக்கு
ஆமாங்க உண்மையேதான விஷயந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போனம்னாலே நம்ப வந்து வீட்ல சமச்சு வச்சுட்டு போகனு அப்டி இல்ல ஷாப்பிங் போயிட்டு தா வந்து சமைக்கணுன்னா அது முடியாத ஒரு காரியம் அதனால சில டைம் நா என்ன பண்ணுவேனா இதே மாரி ஷாப்பிங் போறோனா சரி ஒரு நாள் தானே வெளியில சாப்ட்டுக்கலா அப்டீன்ற மாரி வெளில சாப்ட்ருவே நீங்க எப்டி பண்ணுவீங்க அந்த மாரி பண்ணுவீங்ளா இல்ல வந்து கஷ்டப்பட்டு திலும்ப சமச்சு சாப்டுவீங்ளா
அதெல்லா முடியாதுங்க எப்பயுமே வந்து நா வந்து மத்தியம்லா ஷாப்பிங் போற பழக்கமே கெடயாது சாந்ர ஒரு ஆறு மணி கெளம்பனுமா கடைக்கு போனோமா பர்ச்சேஸ் பண்ணோமா சாப்ட்டோமா நைட்டு டின்னர வெளிய முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா அப்டிதா இருக்கனு ஏன்னா வெயில்ல போய்கிட்டு கஷ்டோ கொழந்தைங்கள வெச்சுக்கிட்டு ஆபிஸ் இருக்கு அது இருக்கு வேல இருக்கு வீட்ல வேல அதனால வந்து வெயில்ல போறதே கெடயாது இப்பல்லா
நா பாத்தீங்ன்னா எல்லா பசங்களையு கூட்டிட்டு ஷாப்பிங் போனா அங்க ஷாப்பிங்கே பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு போவோம் இவுங்க எல்லாரையும் கூட்டு போனா அவுங்க இன்னு நம்மளுக்கு சேத் சேத்து பட்ஜெட் போட்டுருவாங்க அதனால நா அந்த விஷயம் பண்ண மாட்டன் அவுங்கள எல்லாரையுமே ஸ்கூல் அனுப் ஸ்டில் நான் போவேன் அதனால நா கொஞ்சோம் அந்த மதிய டைம்ல தாங்க மாட்டிப்பேன் வேற வழி கெடயாது சில டைம் சாப்பாடு அவுங்க காலையில அவுங்களுக்கு செஞ்சு வெச்சிட்டு போனன்னா வந்தது சாப்ட்டுக்கறது அப்டி இல்லயா அவுங்களுக்கு எதாவது அப்டியே வாங்கிட்டு வந்துட்டு அப்டியே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து சாப்டுட்டு கொஞ்ச ரெஸ் ட் எடுத்துட்டு அதுக்கப்றோ அடுத்த வேலய பாக்றது அப்டின்னு போயிடுவே ஷாப்பிங்னாலே பாத்தீங்ன்னா நா தனியா தாங்க எப்போதும் போவேன் யாரையும் கூட்டிட்டு போற வேலயே கெடயாது எனக்கு கூட்டிட்டு போயிட்டா அவுங்கள பாக்குறதுக்கே நம்ளுக்கு பெரும் வேலயா ஆயிடும்ல நீங்ளா எப்டி போவீங்க ஃபேமிலியோட ஷாப்பிங் போவீங்ளா எப்டி போவீங்க
ஆ நா வந்து மேக்சிமம் வந்து நானு எங்க அம்மா போவோம் சில சமயம் வந்து நானே பைக் ல போயிட்டு வேணுங்கிறது வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லாட்டி யென் ஹஸ்பண்ட் கூட போனா அவுங்க கூட போனோம்னா பாக்கவே விடமாட்டாங்க அஞ்சே நிமிஷத்துல வாங்கணும் அவ்ளதான் டைமு வேகமா வாங்க வச்சுருவாங்க அதனால வந்து அவுங்க கூட வந்து அவுங்களா கூப்டாங்கனாதான் போறது நாங்களா வாலண்டியரா வாங்கன் சொல்லில்லா கூட்டு போறது கெடயாது அதனால நா வந்து நா தனியா போறது எங்க அம்மா கூட போறது தா ‌மேக்சிமம் நா போவேன் இல்லாட்டி என்னோட தங்கச்சி இருப்பாங்க அவுங்க கூட சேந்து போறது அவ்ளவுதான்
ஏங்க நான் வந்து என்னோட கணவர் மட்டுந்தான் இப்டி இருப்பாருன்னு பாத்தன் உலகத்துல இருக்குற எல்லா கணவரும் இப்டிதா போல எல்லாருமே அப்டிதா நம்ப ஒரு ஒன்னு எடுக்குறதக்காட்டி நை நை நைன்னு அது நல்லாதான் இருக்கு இது நல்லா தான் இருக்கு இத எடுத்து போடுஅத எடுத்து போடு டைம் ஆயிடுச்சு இப்டியே சொன்னா நம்ப ஷாப்பிங் போறதே எதுக்கு வாங்குறமோ வாங்கலீயோ ஒரு பத்து பாஞ்சு எடுத்து போட்டு அதுல இருக்குறத பாத்து அதெல்லா ரசி சிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கற தான நம்ளோட வேலயே ஆனா இவுங்கல்லா கூட்டிட் போனா இவுங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு அத எடு இத எடுன்னு நை நையின்னு வாங்க நீங்க பண்றது கரெக்டான விஷயோம் நானுமே அப்டிதான் பண்ணுவன் போனோனா தனியா போய் ஃப்ரீயா பாத்துட்டு வருவேன் அப்டி இல்லையா ஃப்ரண்ட்ஸ்ங்க யாராவது இருந்தாங்ன்னா அவுங்கள கூட்டிட்டு போயிட்றது அந்த மாரி போனாதான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும் இவுங்க கூடல்லாம் போனா நம்ப ஒரு பொருள கூட உருப்படியா எடுக்க முடியாது அவுங்க சொல்றத கேட்டுட்டு அஜ்ஜோ நையி நையின்றதுக்கு நம்ப எதயாவது எடுத்துட்டு போய் தொலைவோம் அப் அப்டின்ற மாரி போயிடுவோம் அதனால நீங்க பண்றது கரெக்ட் நா பண்றதும் கரெக்ட் தான் முக்காவாசி எல்லாரு இப்டி தான் பன்
ஆமா வேற வழி இல்ல வேற நம்ம என்ன பண்றது ஆ நமக்கு வந்து ஷா கடைக்கு போனோம்னா நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தான் தெரியும் கலரும் அதே மாரி தான் இந்த கலர் இருக்கு இந்த கலர் இல்லங்கறது நம்ம தான் சொல்லணு ஆனா அவுங்க என்னா பண்ணுவாங்க இருக்குற கலரா பாத்து இந்தா இது நல்லா இருக்கு எடுனுவாங்க ஆனா நம்ப என்ன சொல்லவோ இந்த கலர் யெங்க்கிட்ட இருக்கு அப்டின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் என்ன தெரிமா வரும் இந்த டிசைன் இருக்கா இல்ல இல்ல இந்த டிசைன்ல இந்த கலர்ல இல்ல இல்ல அப்புறோம் என்ன எடுக்க வேண்டியதான எதுக்கு சும்மா அத இத போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்டி சொல்லி கேள்வி வரும்
உண்ம உண்ம அதுதான் அந்த பிரச்சனையே இல்லாம இருக்குறதுக்கு நம்ப தனியா போறதே கரெக்ட் நா இப்ப நறைய பேர் வந்து ஆன்லைன்லா எடுக்கறாங்கல்ல அத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க இப்ப பாத்தீங்ன்னா நாலா ஆன்லைன்ல எடுத்து நறைய விஷயங்கள் வந்து எனக் கு ராங்காவே வந்திருக்கு சிலது வந்து நல்லதான் வந்திருக்கு நம்ம ஒரு பொருள பாப்போ ஒரு டிரரெஸ்ஸே பாக்குறோ அழகா இருக்கோ அதுல பாக்குறதுக்கு காட்டன்னு போட்ருப்பா மெயினா அந்த காட்டன்ற பெயர பாத்துட்டுதா அதையே பாப்போ ஆனா நம்முளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது காட்டனாவே இருக்காது வேற க்ளாத்தா இருக்கோ அத பாக்கவே நம்முளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாரி நறைய அனுபவங்கள்லா எனக்கு நடந்திருக்கு அந்த மாரி ஆன்லைன் ஷாப்பீங்க பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க
நீங்க சொன்ன மாரி இது காட்டனுன்னு சொல்லிதா போட்டுருப்பாங்க ஆனா அந்த கிளாத்த பாத்தோன்னு நெனச்சுக்கோங்கலே பாலிஷ் பெட்ரா இருக்கோ ஒரு நாலு தொவையிலே பூரா கிழிஞ்சிக்கிட்டு வந்துரோ இல்லாட்டி வந்து அ ரேயான்லயே வந்து ரொம்ப ஒஸ்டான குவாலிட்டில வந்து குடுத்துருப்பாங்க இந்த மாரிலா நறைய அனுபவங்கள் இருக்கு எனக்கு
ஆமாங்க நா லா நறைய பாத்துருக்கே என்னோடைய ரிலேஷனு அதே மாரிதா சொல்லுவாங்க அதனால அதிகமா பாத்தீங்கன்னா மத்த பொருள்கள் வாங்கலாங்க காய்கறி பொருள்கள் கூட நம்ப ஆடர் போட்டா நம்புளுக்கு வீட்டுக்கே வந்துருது அது ஒரு பயனுள்ள விஷ்யோந் தா சொல்லலா ஆனா இப்ப இந்த ட்ரெஸு அப்டீன்னு ஒண்ணு எடுத்துக்கிறோல ஆடை அப்டீங்கறது வந்து நம்ப கடைக்கி போயி ஒரு பத்து பொருள் பத்து ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டு அத தொட் ட்டு பாத்து நம்ப போட்டு பாத்து அதே மாரி எடுத்தாதா நம்புளுக்கு திருப்தி இந்த மாரி ஆன்லைன்ல போட்டு நம்முளுக்கு வர டிரெஸ்ஸுங்க பாத்தீங்கன்னா முக்கா வாசி வந்து ரொம்ப மொக்கையாவே வந்துருது அதனால ஆன்லைன்ல ஆடைகள் எடுக்குறது பிடிக்கவே பிடிக்காதுங்க மத்தபடி காய்கறி பொருளோ இப்ப சட்டனு நம்புளுக்கு எதோ ஒண்ணு இல்லன்னா இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷ்யமா இருக்கு இப்ப டக்குன்னு பாக்குறோ ஒரு வெங்காயோ இல்ல ஒரு தக்காளி இல்ல இல்ல ஏதோ ஒரு மளிக பொருள உள்ள ஒரு கள்ளப் பருப்போ தோரம் பருப்போ எதோ இல்ல அப்டீன் சொன்னா நம்ம ஒரு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல கொண்டு வந்து வீட்ல கொடுத்துருது அந்த மாரி ஷாப்பிங்கோ நம்புளுக்கு பயனுள்ள விஷ்யங்களும் இருக்கு அ இந்த மாரி விஷ்யங்களும் சில கெட்ட விஷ்யங்களும் இருக்கு
அது எல்லாத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதானே செய் நா என்ன பண்ணுவே நா டிரஸு எதா ஆர்ட்ரு போடுவே போட்டு வாங்குவே நல்லா இளாட்டி ஒடனே ரிட்டன் குடுத்துருவே அதுவுமிம்லாம சைஸ் இஷுவு இருக்கு நம்ம வந்து ஒரு பிராண்டட் வாங்னோனு நென்ச்சுக்கோங்களே பிராண்டட்ல வந்து எள்ளு வாங்கனும்னா இந்த மாரி அ சைட்ல வாங்கும்போது நம்மோ ஒரு எக்ஸல் வாங்குவோ ஆனா ஒரு சில நேர் என்ன பண்ணுவோனா அதுவே வந்து ரொம்ப பெருசா வந்து நிக்கோ அப்புடீங்கும்போது நா ஒடனே ரிட்டன் போட்ருவே ஏனா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கறது செக் பண்ணிட்டு நா ஆடரே போடுவே
உண்ம உண்ம நானுமே அதுதாங்க இப்ப அதுலயே போட்ருப்பா இப்ப நீ ரிட்டன்னா வந்து அஞ்சுறுபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்ல நீ ரிட்டன் வேணானா உனக்கு ஐஞ்சுறுபா கம்மியா இருக்கோ ஆமா இந்த அஞ்சுருபாய்க்கு பாத்தா இவ்ளோ பெரிய ட்ரெஸ்ஸ நம்ம வாங்கி வேஸ்ட் ஆயிடோன்றனால நா எப்பொழுதும் ரி ட்டன்ல இருக்குறதுதா வாங்குவே எனக்குமே இந்த மாரி ஒரு அனுபவோ இருக்குங்க நா ஒரு ட்ரெஸு ஆர்டர் போட்டா அதுல ரெண்டு பேர் நுழஞ்சுக்குலா போல அந்த அளவுக்கு சைஸ்ல ஒன்ன குடுத்துட்டா மறுபடியு அத ரிட்டன் போட்டே இப்ப அந்த ஷாப்பிங்ல அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட்டுனு சொல்லலா இப்ப நம்முளுக்கு புடிச்ச வந்துச்சுனா நம்ப வாங் கிலா பிடிக்கலையா அது திலும்ப ரிட்டர்ன் போட்டலா இந்த மாரி ஒரு ஆப்ஷனு இருக்கு அதுவுமே வந்த ஷாப்பிங்ல ஒரு த ஒரு ஒரு பிளஸ்ன்னு நா சொல்வே
ஆனா ஒரு சில வெப்சைட் எப்டீனா வந்து ஒ அ ரிட்டர்ன் குடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீ பிளேஸ்மெண்ட் சொல்ட்டு வேற ஒரு டிரஸ்ஸ கொடுத்துட்டு அந்த டிரஸ்ஸ ரிட் டன் எடுத்துருப்போ அது வந்து கொஞ்சோ நமக்கு கடுப்பா இருக்கும் ஐயோ டிரஸ்சே புடிக்கலன்தா ரிட்டன் கொடுக்கறோ ஆ ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க ரீப்பிளேஸ்மன்ட் மட்டுந்தா இருக்கு அந்த மாரில்லா சொல்வாங்க நீங்க உங்களுக்கு அந்த மாரி எதும் அனுபவம் இருக்கா ரிட்டன்க்கு பதிலா ரீப்பிளேஸ்மண்ட் தர்ரோ அப்டின் சொல்லிட்டு
இல்ல ஆப்ஷன் கேப்பாங்க அந்த மாரி ஆனா நா கேக்க மாட்ட ரீஃபண்ட் தா எனக்கு வேணுன் சொல்வ எனக்கு போட்ருவாங்க நா இது வரைக்கு அந்த மாரில்லா ஆனா நா பாக்கலங்க எனக்கு வந்து ரீஃபண்ட் போட்டு தா பண்ணிருக்காங்க அதனால அது வரைக்குமே எனக்கு ஒரு இதுதா நா இந்த மாரி ஆப்ல்லா பாத்தீங்கன்னா நம்பளுக் கு அந்த மாரி ஒ கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கிறததா நா எடுத்து போடுவ மத்தபடி எல்லாத்திலுமே சேர மாட்ட எதுலயுமே போட மாட்ட இந்த மாரி இருக்கறத மட்டுதா போடுவ ஆனா அந்த மாரி ஆப்ஷன் கேப் பான் நம்பளுக்கு அது வேண்டா அப்டின்னா வேண்டான் சொல்லிட்டா ரீஃபண்ட் போட்டு விட்டுருவானுங்க அதனால இதுல நம்ம வந்து பிளஸ் பாயிண்ட் இருக்கறதுன்றது ஓகே தா அந்த மைனஸ் பாயிண்ட அத நீங்க சொல்ற மாரி ஒரு எந்த ஒரு விஷியத்த எடுத்துக்கிட்டாலும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு நம்பளுடைய கா நம்பளுடைய கணிப்பு என்ன பிளஸ்ச மட்டும் எடுத்துக்கனு மைனஸ்ச விட்டறனு ஆனா அத யாரும் பா ஃபாலோ பண்றது இல்ல அது கஷ்டமான ஒரு விஷியம் தா சொல்வ
ஆமா சரி கஷ்டமான விஷிய பிளஸ் மைனஸ் நா வந்து அ புராடக்ட் வாங்க ரேட்டிங் பாத்து அந்த மாரி தா வாங்குவ சேரி இந்த மாரிலா ஆன்லைன்லா இன்ஸ் டாகிராம் இந்த மாரி நறையா பேர் சேரி வாங்கி சேல் அவங்களுக்கு மட்டும் தா சேரி போட்டுருவாங்க அவங்க அந்த மாரி உள்ள மட்டுதா பர்ச்சஸ் பண்ணு அது வந்து இப்ப நம்ம வந்து பிரியைடா அமோண்ட்டு வந்து குடுத்துருவோ சேரி வரலனா என்ன பண்றது காசு போயிருல அதனால வந்து இந்த மாரி நீங்க இந்த மாரி எதாவது இது பண்ணீருக்கிங்களா
ஆ நா அது மாரில்லா எதுவும் பண்ணதில்லைங்க நா பாத்தன்னா எனக்கு இப்ப அந்த ஷாப்பிங் பண்றதுன்றது ரொம்ப புடிக்கும் ஆனா வெளியில போயி ஷாப்பிங் பண்றது நம்ப யாராலயும் முடியல இல்ல அதனால இந்த மாரி நம்ம வந்து ஆன்லைன்ல போட்டு இந்த மாரி வாங்கிக்கிறோ அப்டின்னா நம்பளுக்கு வந்து அத கரெக்ட்டா பாத்து அத ரீஃபண்ட் பண்ண முடியு மா எல்லாமே நம்ம செக் பண்ணி வாங்கனு அது வந்து எனக்கு ஓகே அது யூஸ்ஃபுல்லா இருந்தனால அத ஃபாலோ பண்றோ இந்த ஷாப்பிங் வந்து நம்பளுக்கு ந நறையா பேருக்கு நல்ல விஷியங்கள் காட்டுது இதுலயே பாத்தீங்கின்னா நறையி பேருக்கு வந்து வேலையும் தருது இப்ப அமேசான் இந்த மாரி கம்பெனிலா பாத்தீங்கன்னா இது வந்து நம்பளுக்கு வந்து வேலை வாய்ப்பும் தருது அதுல வந்து நம்ம அந்த பில் செக் பண்ணி குடுக்கறது திலும வந்து அந்த ரீஃபண்டுக்கு எதோ பேசறது இப்டி கூட வேலைவாய்ப்பும் கூட அது வாங்கி கொடுக்குது அதுவுமே ஒரு பயனுள்ள கருத்துன்னு நா நெனைக்கிறே நீங்க அத பத்தி சொல்லுங்க நறையா விஷியங்கள் இருக்குல்ல அத பத்தி நம்ம பேசணுல்ல நறையா ஷாப்பிங் இந்த மாரி விஷியங்கள் நம்ம நறையாவே நம்ப பத்தி பேசனோ அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவு இருந்தது
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ரொம்ப வாசுவமானது ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இருந்தாலு அமக்கு வந் ஆ கடைகள் அப்டி வாங்கற்தா வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்க கூட்டு வெளில ஷாப்பிங் போறது இதல்லா ரொம்ப நல்லாவு இருக்கு
ஓகே நம்ப இத நா ஷாப்பிங் பத்தி நறைய பேஸ்ணு நனக்கிறே நம்ம மறுபுடி பேஸ்லா நன்றி
நன்டி